ஹலோ ஆ கேக்குதா ஆ கேக்குதா
கேக்குதா கேக்குத ஆ கேக்குது கேக்குது எனக்கு ஓகே
ஆ இப்பதா எனக்கு ஓகே
ஓகே நா அதே பிளேஸ்லதா இருக்கறே
ஓ சேரி சே ஓகே ஓகே ந பய பேபி என்ன பாப்பா தூங்குதா
இல்ல அவளுக்கு நா இப்பதா சாப்பாடு குடுத்துட் டு எல்லாம் பண்ணிட்டு அவரு வெள்ளையெல்லாம் அ இங்க வந்துட்டா ஆடு மாடு நாய் கோழி எப்டின் சொல்ட்டு அவ ஒரே பிஸி ஆயிருவா அதனால அதனால அவுங்கலா வெளில இருக்காங்க உக்காந்துக் மாட்டாங்க எனக்கு நாளைக்கி ஆமா நமக் நம்ம கொஞ்சோ ஃப்ரீயாருக்கலா பாண்டி இருந்தாலுமே எனக்கு பிரச்சனல்ல நா இப்டினா கு என்னோட நா இருக்க வீட் ட்ல நா வந்து அங்க ரெண்டல் ஹவுஸ்தா நா எப்டி இருக்குன் நா எப்டினா எல்லாத்து வீட்டுக்கு அம்ச்சூட்ருவே அதுலா ஒன்னு நா அந்த மாதி ரிலா இதுக்குக் அ எல்லாதுகிட்னா ஏன் எ நா வந்து ஃபஸ்ட் பிஃளோர்ல பின்னாடி வீட்ல இருக்கறே முன்னாடி வீட்ல ரெண்டு பசங்க கீழ ஒரு பைய எல்லாரு இருக்காங்க அவுல்லா நல்லாவு பாத்துப்பாங்க நல்லா அதுலாம் பிரச்சனல்ல பெரியஸ்ட நா உ ஒர்க் பிஃரம் ஹோமு நாளைக்குதா ஒர்க்கு ஸ்டாட்டாகு சண்டே மண்டே லீவு
ஆப்டியா ஓகே ஓகே ஓகே உம்
அதனால நா கொஞ்ச இப்ப மெயில் செட் பண்றே அப்டின் சொல்ட்டு வன்ட கொஞ்ச ஏ வேலைய முடிச்சு வஸ்டோனா நா கால்ல ஃப்ரெஷா ஸ்டார்ட் பண்ணிக்லா இல்ல
ஓ ஓகே ஓகே இங்கிருந்தே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே ஒர்க் ப்ரம் ஹோம்னால இங்கந்தே பாத்துக்லா ஒன்னு பிர ச்சனல்ல உம் உம் சேரி சேரி ஓகே ஓகே நல்லேதே ஆமா அ தோ நானா லேப்டாப்ப நீங்க தூக்கிட்டே இருக்கல்ல இல்லையா லேப்டாப்பா இல்ல போனோ
உம் லேப்டாப்புதா கிளைண்ட்டோட வெப்சைட்டு ஓ ப்பானே ஆகுது ஓப்பனே ஆகாது அ
ஃபோன்டே போன்லியே தெரிது உங்க வாய்ஸ் ப்ரேக் கடைசி இதுல லேப்டாப்லா வந்து ரொம்ப கஷ்டமே
கஷ்ட அ த்ரீதா அது க்ளைண்ட்டோட வெப்சைட்ல ஒர்க் பண்ணோனா சும்மா அய்யய்யய்யோ தல வலிக்கு மேம் சும்மா அ போட்டுருவாங்க ஐயோ மேம் நான் ஊர்ல இருக்கே மேம் இதுக்காகவே சீக் ரமா நாங்க பாண்டி போயிருவோ அது எனக்கு நல்லத்தா இல்லன்னா இவரு இங்கல இங்க இரு இங்க த ஒரு வாரோ இருங்க ஆமா நெட்வொர்க் இருக்கருக்கா ஆமா ஆமா ஆமா அது இல்லாம நா பக்கத்து வீட்டு ஒய்ஃபை எல்லா யூஸ் பண்ணிக்குவே அதெல்லா ஒண்ணு பிரச்சன இல்ல திருடிக்குவே ஒரு நாள் கேட்டே சார் என்னோட கேட்டே சார் இந்த மாரி எனக்கு பாஸ் பிரிண்ட் ஒர்க் ஆகுல உங்க பாஸ்வேர்ட் தரீங்களா நா செக் பண்ணி பாக்குறே ஓகே அப்டீன்னாரு குடுத்துட்டே சார் நீங்க அதுக்கப்புறோ நா சொன்னே சார் எனக்கு ஆட்டோ கனெக்ட் ஆகுது நீங்க சேஞ் பண்ணிக்கோங்க அதெல்லா ஒன்னோ பிரச்சன இல்லமா இன்னாரு மிக்க நன்றி அப்டீன்ட்டு இன்னோ ஒரு சேஞ்ச் பண்ல நா ஆசைப்பட்டேன் ஆக்சுவல் நா என்ன நெனைக்கிறேது ஒய்ஃ பைய நாங்க கட் பண்ணிடலானு நெனைக்குறே என்னி டைம் வந்து ஆக்சி க்ளியரா இருக்கு ஒன்னோ கேக்கவு இல்ல இருக்கு ஒரு ஆறு மாசமா ஒர்க் பண்ண ஆறு மாசமா இது யூஸ் பண்றே எதுவுமே சொல்லல
ஓ அவுங்க ஆனா பில்லு கட்டுமோ அவுங்குளுக்கு தெரியும்ல
தெரியு தா நா யூஸ் பண்றன்னு அவுங்குளுக்கு தெரியுது அதா அதுவு ஒவ்வோரு நாளேகாலுன்னா கூட சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி நிக்காத அது மாதிரி எல்லா அவரே கூப்புட்டு சொல்லுவாரு
ஓ செரி செரி ஓகே ஓகே ம் பரவால எனக்கோ வந்த எனக்கும் வாய்த்தது பரவால அப்டீன்ற மாதிரிதே
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
செரி நாள்நாளா பாத்தீங்கன்னா நாங்க நா வந்து ஆக்சுவலா ஆஃபி மேனுபேக்சரிங் கம்பெனில வொர்க் மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒரு ஃபோர் இயர்ஸா ஒர்க் பண்ணிட்ருக்கே
ஓ
ம் ம் ஆக்சுவலா மதுரை தா மதுரலயே அப்டியே இங்கேயே ஒர்க் பண்ணிட்ருக்கே ஃபஸ்ட்டு சென்னைல ஒர்க் பண்ணே அது டூ டூ இயர்ஸு அதுக்கப்புறோ சென்னைய முடிச்ட்டு அதுக்கப்புறோ மதுரைக்கு வந்தே மதுரைல ஒரு மேன் ஃபேக்ச்சறிங் கம்பெனில ஒர்க் பண்ணிட்ருக்கே ம் அட்மின்ல ஃப்லன்ஸ்ல அட்மின் செக் அது எல்லாமே நானே பாப்பே பாத்து ஒர்க் பண்ணிட்ருக்கே இப்ப அதனால அந்த அளவுக் ஒர்க் எதுவு ப ப ஒர்க் ப்ரஷரு அந்த மாரிலா டார்கெட்டு அந்த மாரி பேஸ்லா எதுவு இருக் காது பட் ஆனா எம்ப்ளாய்ஸ்க்கு வந்து எல்லாமே பண்ணனோ ஆ பண்ணி அவுங்குளுக்கு எல்லாமே வந்து ஏ டு இசட்டு எல்லாமே பாக்குற மார்ருக்கோ சோ அந்த மாரி அப்டியே போய்கிட்டே இருக்கோ ம் இதுல ஒரே ஒரு ப்ரெச்சென அந்த இ எஸ் ஐ இ ம்
பரவாயில்லங்க சார் பேசாம டார்கெட்ட முடிச்ட்டு கம்முன்னு இருங்களே பசங் இவுங்களல்லா மேனேஜ் பண்றது எவ்ளோ கஷ்டோ தெறியுமா நாங்களோ ஆவூனா எச் ஆர் டீமதா கூப்டுவோ
ம் எங்களுக்கு அதுதா எங்களுக்கு உன்னோன்னு எம்ப்ளாய்ஸ வேற த்ரீ ஹண்ரட் எம்லாயீஸ்ஸா ஸோ அதனால இ எஸ் ஐ பி எஃப் என்கொய்ரியே பயங்கரமா வந்துகுட்ருக்கோ
ம் ம் ம் அப்புறோ எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி டி நா ஒரு க நாம இது பத்திலா பேஸ்லாமா
பேஸ்லாம்
ஹலோ ஓகே நா இதுக்கு முன்னாடி வந்து இ எஸ் ஐ வந்து வந்துனா ஹ கேக்குது கேக்குது இது இது கல்யாணத்துக்கு முன்னாடி நா வந்து இ எஸ் ஐ ஒர்க் எ ஒர்க் ஒரு கம்பெனில ஒர்க் பாத்துட்றுந்த ஒரு த்ரீ இயர் ஸ் நியர் பை ஒரு த்ரி டூ டூ த்ரீ இயர்ஸ் இருக்கோ நெனைக்கிறே ஆனா அப்போ வந்து டக்னு என் அப்பா எறந்துட்டாங்க அதனால அதனால என்ன பண்ட்டனா அப்பிடியே உட்டுட்டு வன்ட்டே அ அதுக்கப்புற
ஓ சேர் சேரி
க்கா ஒர்க் பண்ணல இப்ப திரும்பியு நா இப்ப ஒர்க் பண்றே ஆனா இ எஸ் ஐ புடிக்கறாங்கன்தா நெனைக்கிறே எக்ஸேக் தெரில ஆனா அதெலா குதா இப்ப அந்த அமௌண்ட்ட எடுக்க முடியுமா அந்த சொல்லாம வந்தனே அந்த அமௌண்ட்ட எடுக்க முடியுமா
இ எஸ் ஐ பொறுத்தளவு உனக்கு அமௌண்ட் எதுமே கிளைண்ட் ஆகாது ஆக்சுவலா பி எஃப் மட்டுந்தா அமௌண்ட் கிளைண்ட் ஆகு பி எஃப் ஆ
இந்த ஹாஸ் ஆ பி எஃப் தா பி எஃப் தா
ஆமா பி எஃப் கண்டிப் ப்ப கிளைம் பண்லா அதுல ஒண்ணு இஷ்யூ கெடையாது அதெலா பண்ணிக்லா டிஸ்கண்டின்யூ பண்ணா அப் எப் பாப் பரா ரிஸைன் பண்ணாதனால எல்லா அமௌண்ட்டு கிளைம் பண்ண முடியாது அட்வான்ஸ்ன் சொல்லி ஒரு அமௌன்ட் வந்து உங்களோட அமெளன்ட் ஒன்னு இருக்கு அத நீங்க எடுத்துக்கலா கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்து போட்ட அமௌன்ட்ட உங்களால எடுக்க முடியாது அவங்களுமே வந்து அவுங்க வந்து சேரி இவுங்க போனா போய்ட்டு போறாங்க நம்ம அந்த எம்ப்ளாயி தேவல்ல அப்டினு சொல்லி அவுங்களே வந்து ஆட்டோமெட்டிக்கா வந்து அ சென்சேஷன் குடுத்துருந்தாங்கனா அதுவே ஆட்டோமெடிக்கா அதையு நம்ம கிளைம் பண்ணிக்கலா சப்போஸ் அவுங்க குடுக்கலனா உங்களோட அமௌன்ட்ட கூட நீங்க எடுத்துக்கலா அவங்களோட அமௌன்ட்ட நீங்க எடுக்க முடியாது
அப்பிடியா
ஆமா சில பேர் என்ன செய்வாங்கனா ச அந்தாபா சில பேர் வந்து என்னா பண்ணுவாங்னா ச அந்த பொண்ணு போச்சு அந்த பொண்ணோ பயனோ செரி போனா போயிட்டு போறா சிச்சுவேஷன் போய்ட்டா அப்டினு சொல்லிட்டு செரி சொல்லாம சொல்லாம போயிட்டா அப்டின் சொல்ட்டு ஸாட் டெம் சர்வீஸ்னு சொல்லி குடுத்துருவாங்க இவுங்க வந்து என்டேந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க அப்டின்ற மாரி குடுத்துட்டானா நம்ம அந்த அமௌன்ட்டயு சேத்து எடுத்துக்லா
இல்லல்ல என்ன வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க நீ வந்துதா ஆகனுனு இல்ல நா வரமாட்ட அப் நா கொஞ்ச அப்ப வந்து நா வெளில தங்கிதா வேல பாத்துட்ருந்த நா அம்மா வீடு ரொம்ப கிராம அப்ப அப்பாவு டக்குனு எறந்துட்டாங்க அப்ப ரொம்ப கஷ் டல்ல அம்மானால தம்பியு அப்ப படிச்சிட்ருந்தா கோயம்புத்தூர்ல அவனு மெடிக்கல் படிச்சுட்ரு க்கா அ அதையு உட்டுட்டு வர முடியாதுல அதனால நா சொல் திரும்பி நீ வா ஒன் மன்த் து கூட லீவ் எடுத்துக்கோ ஆனா நீ வந்துருனா நா வரமாட்ட நா சொல்லாமயே வன்ட்ட ஹாஸ்டல்ல திங்ஸ்லா அப்டியே போட்டு வன்ட்டே போய் எடுக்கவே போல
அப்டியா ஓ க மேரேஜுக்கு முன்னாடியா
முன்னாடி
ம் ம் ஓ அதொன்னு பிரச்சன கெடையாது அதெல்லா கிளெய்ம் பண்ணிக்லா
ம் ம் ம் அதெப்டிபா அது என்ன அது எதா
அந்த யு ஏ நம்பர்ன் சொல்லி ஒரு நம்பர் குடுத்ருப்பாங்க அந்த நம்பர் மட்டு இருந்து அதுக்கப்பற நீங்க அப்ப உள்ள ஃபோன் நம்பர் வந்து இப்ப யூஸ் பண்ணிகிட்டு இருந்தினா ஆட்டோமெட்டிக்கா ஃபர்கெட் பாஸ்வேர்டு குடுத்து எடுத்தர்லா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா?